ஹலோ ப்ரோ கேக்குதா
கேக்குது ப்ரோ உங்ளுக்கு
ஆஹ் கேக்குதுங்க ஆ இப்போனதுல நீங்கந்து இந்த மாரி அஹ் இப்போ சும்மாதா இருக்கனீங்ள இது ஒட்டல் மேனேஜ்மெண்ட் பேட்ருக்க சொன்னீங்கள இப்போ நெக்ஸ்ட் தாது பிஸ்னஸ் பன்னத ச்சே
பிஸ்னஸ் ப்லான் பாத்தீங்கனா நெக்ஸ்ட் சின்னதா கஃபே சென்டர் தா பரோ ஆரபிக்கலாருக்கே ப சிட்டிஸ்லே ஆமா இந்த சிட்டிஸ் பிரான்ஜ்சஸ் மாரி ஒப் பன்டகல
ஆமாமா எங்க வீட்டு பக்கத்துல இந்த மாரி நறய ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அதா சிட்டில இருக்கற நல்ல
ஆமா நம்ப என்னோட பிளான் பாத்தீங்க அப்டினா நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ல ஃபுல்ல ப்படியே யாரு கஃபேக்கு சும்மாலா போமாட்டாங்கல்ல அவுங்க ஏதா ஒரு பர்பஸ் இருக்கு வரதுக்கு அதுக்கேத்த மாரி நம்ம அந்த இடத் த்ரெடி பண்ணு மோஸ்ட்லே எ தீம் பாத்தீங்கனா ஃபுல்லாவே கேம் தா ப்ரோ கஃபே சென்டர்ல கேம் அந்த மாரி இந்த நார்மலா இந்த பிசி கேம்ஸ் அந்த மாரி இல்லாம கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா இந்த மால்ஸ்லலா இருக்குல இந்த மால்ஸ்லா இருக்குல்ல இந்த மால்ஸ்லல்லா ஒரு கேம்ஸ்ல்லா வச்ருப்பாங்கல்ல இந்த பால் ரோல் பண்றது சோ அந்த மாரி கேம்ஸ் மாி கொஞ்சம் யனிக்க அந்த டேபிள்டென்னிஸ் உள்ள இண்டோர் கேம்ஸ் கொஞ்சம் செஸ் போர்ட்ஸ் உள்ளட்டு வருது பெயிண்டிங் பண்ணி
ஓ அந்த மாரி கேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்பளம ஆ
இப்போ ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி ப்ரோ இப்போ ஒரு கப் காஃபி ப்ளஸ்ஒரு ஸ்நாக்ஸு
இதெல்லாம் பர்சேஸ் பண்ணா அது வந்துட்டு நீங்க கேம் வெளாலாம்
ஆமா அந்த பர்ச்சேஸ் பண்றாங்க பர்ச்சேஸ் பண்ற பாத்தீங்கா ஆஹ் ஒரு கப் இருக்குல்ல காபி கப்
ஆ ஆமா ஆமா ஆ
அதுர டோடல் வேல்யூ பாதீங்கா என்னோட இப்போ அப்ராஸ்மேட்டிங் பாத்தீங்கன்னா அந்த கப்போட வேல்யூ ஒருஅம்பது ரூபாவருங்களா அந்த பெய்ண்டோட வாடர் பெய்ண்டோட வேல்யூ ரொம்ப வரும் நூறுபா ஆச்சுங்களா ஓகேங்களா அதுக்கான ஒரு பிளஸ் ஒரு டொண்டிருபிஸ் அவ்ளதான் ஓகேங்களா
உம்
இந்த காபியோட சேல்பண்டறது டூபிப்டி இலனா த்ரிஹன்ரட் ஓகேங்ளா அது கூட பாத்தீங்கனா காம்போவா ஒரு கப் காஃபி பிளஸ் ஸ்னாக்ஸ் ஓகேங்களா பெயிண்டிங் வச்சா கப் அவுங்க வீட்டுக்கு எத்துட்டு போயிடலாம். ஏன்னா வந்து ரிலாக்ஸ் பண்றாங்களா வந்துள்ள சோ அதுக்காக அந்த தீம் மாதிரி அதுலாம ஆமா ஆமா
உம்
அதெல்லாம் நீங்களேபாத்தீங்கன்னா இந்த கஃபே சென்ட்ரலாம்ப்போல்லாம் வறத ஃபுல்ல பில்டிங்கில் வருதுங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோ அந்த மாதிரி தான் வருது நாம பிளான் பண்ணிச்சோம்னா ஒரு பார்க் மாதிரி உள்ளே இன் சைட் பார்க் மாதிரி இன் சைட் பார்க் மாதிரி ஃபுல்லாக கார்டன் ஏரியா ரெடி பண்ணி அதுல
ஓ அப்படி சொல்றீன் கார்டன் மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல
அதுமாரின்
ஆஹ் ஓபன் ஸ்பேஸ்னா மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க ப்ரோ அப்போ
மேல இந்த ஒயிட் கலர் இந்த டெண்ட் மே
ஓ அந்த கேம்
அந்த ஆமா ஆமா ஆமா உள்ள அந்த மாதிரி ஆமா டேரக்டா பாத்தீங்கன்னா மேல அப்படியே மேல இருக்க ஸ்கை அப்படி தெரியும்
ஆஆ
அதெல்லாம் சைட்ல இந்த மாதிரி அந்த பீச் ஒரத்தல்லாம் போட்டுருப்பாங்களல இந்தளர் மாதிரி இல் அந்த ஒரு ஆஹ் அந்த மாதிரி சுத்தி காம்பவுண்ட்டய அங்கங்கே ஒரு ஸ்டாண்ட் வந்து குடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுது அது கீழ ஒரு டேபிள் அந்த மாதிரி
ஹம் வெறும் காபி மட்டும் குடுப்பீங்களா, இல்ல அந்த பிரெட் ஆம்லெட் அந்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குமா?
புரோ அதே பொண்ண நம்ப பெரியா அந்த மாதிரி இருக்காது இந்த சொல்ற ஒரு லைட்டா இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி ஆமா இந்த கேக் வெரைட்டிஸ், சாக்லேட் லாவா இந்த மாதிரி ஆஹ் பேக்கரி மாதிரி ப்ரோ. ஆனா நம்ம நார்மல் பேக்கரி மாரி இருக்காது. ஸ்வீட்ஸ் அந்த மாரி இருக்காது. உள்ள வந்த இந்த ஒரு.. ஸ்நாக்ஸ் ஐடம் அந்த மாரிதான் ஃபுல்லாவே
ஓ கே அதுக்கானா இன்வெஸ்ட்மெண்ட அதிகமா பண்ணும் நெனக்கிற
ஆமா ப்ரோ இன்வெஸ் எல்லாத்தமே இன்வெஸ் மினிமம் ஒரு பைவ் லேக் டூ டென் லேக் இருந்தா நம்ப ஆரம்பச்சிக்கலாம் ப்ரோ இப்ப நம்ம பிளேஸ் நம்ம ஓன வாங்க போறது இல லீஸக்கு தான் எடுக்க போறோம் ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கிட்டோனா அந்த இடத்துல சேல் ஆவலனா நம்மளுக்கு அது லாஸ் தான் இப்ப நம்ம நார்மலா லீஸ் எடுத்து ந ஆரிச்ச சேல்ஸ் ஆனால் லத்தாத்தா நார்மல் ப்ராபிட் அதுக்குதாவும்
நம்ம சொந்த இடம் எடுத்து பண்றதை விட இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த வாடகைக்கு எடுத்து பண்ணா கொஞ்சம் அதான் ஓடலனாலும் திடீர்னு மாத்திக்கலாம் ஆஹ்
டக்குன்னு
ஆனா அதுவும் எப்படி சொல்றது இப்போ நல்லா ஓடிச்சுன்னா
நல்ல ஓடிச்சுன்னா அந்த மயின்டைன் பண்ணி திருப்பிஅஞ்ச வருஷ போட்டுன்ன ஒரு பத்து வருஷம் எக்ஸ்ட்டன் பண்ணி மெய்டென் அந்த மாரி ஒர்க்கச்ல்லாம் செய்யாது அந்த இதுக்க ஏத்த மாரி நம்பலே ஷாப் எடுத்துக்க வேண்டியதா ப்ரோ மோஸ்லி நம்ம என்ன பேக் பண்றது க்கு ஆளு தேவைப்படும் காஃபிக்கு காஃபி சோமஷஸ் அந்த மாதிரி வந்துரும் உள்ள
அந்த புலம்பெயர் தொழிலாளிகள் அதா அந்த வடநாட்டில இருந்து வர்றவங்க வச்சிருந்தா கொஞ்சம் இன்னும் அது நம்ளுக்கு எப்படி சொல்றது ப்ரா ஃபிட் தான அது
ப்ரோபைட் தான ப்ரோ ப்ரோபைட் தா ப்ரோ பட் இருந்தாலும் அவங்களுக்கு செய்ரதுக்கான கூலி நம்ம தந்துதான ஆகணு
ஆமா ஆமா அதா அவங்கள இவங்கள விட அவங்க ஆஹ் இவங்கள விட அவங்க கம்மியாதா வாங்குறாங்க அதே மாரி அவங்க ஒர்க்கும் அதிகமா பண்றாங்கல்ல அது
அது ஓக் அது ஓகே ப்ரோ என்னோட மைண்ட் செட் பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள யார் ஒர்க் பண்றா அது எனக்கு ப்ராப்ளோ இல்ல வர கெஸ்டுக்கிட்ட நா ஒரு நல்ல இது இருக்கணு ஆனா சேலரின்னு வரும்போது எல்லாத்தையு கொல்லா இவங்களுக்கு இவ்ளவு கம்மி அவங்களுக்கு அப்டிலா இருக்கக்கூடாதுல அ ஒரு டீ டீ மாஸ் ட்ரு வந் தார்னா அவருக்கு என்ன சேலரி வேணுமோ ஒரு பேக்கிங் ஒரு குக்கிங் பேக் பண்ரவர் வரார்ணா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தவுசண்ணா டுவெண்ட்டி ஃபைவ் தவுசண்ட் அவ்ளதா அவருக்கு ஆ ஜூஸ் அந்த மாரி ரெஃபிரஷ் ஜூஸ் எல்லாமே இருக்கும் ப்ரோ அதுக்கென்ன சேலரி வேணுமோ அந்த சேலரி இப்ப மேபி அவுங்க டுவெண்ட்டி வெளில வாங்குனா ஒரு டுவெண்டி கிளீனர்க்கு ஒரு டுவெண்டி வருதா அவங்களுக்கு டுவெண்டி
உம் இப்போ ஸ்டார்ட்டிங் எவ்வளவு குடுப்பீங்க ஒருத்தவங்க புதுசா எடுக்கறீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒருத்தர ஒர்க்கர் எப்டி ஒ ஒர்க்கர் எப்டி ஹயர் பண்ணுவீங்க
பண்ணனுனா நம்ம நார்மல் ரெகுலர் இன்டெர்வியூதா ப்ரோ இப்ப நம்பவே ச கஃபேக்கு அம் அட்வைஸ்மெண்ட்க்கு ஒன்னு குடுப்போ அப்றோ நாமளே சில கஃபேஸ்கெல்லா போவோ ஓகேங்களா அங்க லிங்க் வச்சு அங்க வேலைக்கு ஆல்ரெடி இருந்த பசங்க அப்டில்லனா அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஆளுங்க இருக்கும் இந்த வீக் டேஸ்லா வேலைக்கி வருவாங்கல்ல பச ங்க காலேஜ் பசங்க அந்த மாரி அவங்க வீக்டேஸ் நாம இப்ப எடுத்துக்கலா அப்டி இல்லனா கூடோ இந்த டைரக்ட் உம் அ
ஆ நா
இல்லாம ஆல்ரெடி யாருனா வேலைய விட்டு போயிட்ருப்பாங்கல்ல உம் அதே தா ப்ரோ கேட்டரிங் போறீங்க இப்போ உங்க டீம்ல ஓரு அஞ்சு பேர் இருக்கீங்கனு வச்சுக்கோங்களே அதுல மே பி ரெண்டு மூணு பேர் யாருனா வரல நா வேற வேலைக்கி எதனா போறேன் சொல்ட்டு ட்ரை பன்னி இருப்பாங்க ஓகேங்களா அந்த டைம்ல இந்த மாரி நா பெஸ்ட் சேலரி தர செய்ப்பா அங்க என்ன வேல செய்யறயோ அந்த வேலய நீ இங்க வந்து செய்ப்பான்னு சொல்ட்டு அவங்கள அப்டியே அங்க கூட்டுக்க வேண்டியதுதா இப்ப நானே ஹோட்டல் ஃபீல்ட்லதா இரு
ம்
க்க நானு இப்ப ஏன் கிட்ட கூட நமக்கு இங்க பத்து பேர் என் கூட முன்னாடி வேல செஞ் சாங்க ஜூனியர்ஸ் பசங்க அவங்க வெளிய போய்ட்டாங்க வெளிய போய்ட்டு வேற ஹோட்டல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா அவங்களுக்கு எங்கயு வேல கெடைக்கல சோ இந்த மாரி ஏன் எனக் தெரிஞ்ச ஆளுக மூலியமா இந்த மாரி எத்தன பசங்க வெளிய போயிருப்பாங்க உனக்கு என்ன இங் க நீ பத்தாய்ருபா வாங்கனயி னா உனக்கு பதனஞ்சாயர்ரூபா தரேன்னு சொல்ட்டு நா அவங்கள கூப்ட்டு இங்க வச்சு அது ப்ராக்ட்டிஸ் என்ன குடுக்கணுமோ அத குடுத்து நா மெய்ன்டைன் பண்ணிக்க போறே என்னோட இது ஷாப்ப அவ்ளோதா சிம்பிளா முடிஞ்சிரு இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் கர்ஸ பத்தி எல்லா டிமாண்ட் இல்ல ப்ரோ வர உள்ள வர கெஸ்ட்டுக்கு அவங்களுக் என்ன நம்ம கொடுக்கோ அவங்களோட ரெக்குமெண்ட்ம் ரோக்குரோம் ஃப்பில் பண்றோமா
ஆம் நீங்களும் ஆனா ஷாப்ல உக்காந்துட்டு இருப்பீங்கதேனே ஏனா இந்த நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்களா ஷாப்ல
ம் நானும் ஒர்க் பண்ணுவேன் ஃப்ரோ நான்ல்லாம் சும்மார் இப்ப நம்ம நானே உள்ள இறங்கி ஒர்க் பண்ணனா அங்க ஒரு லேபரோட வேலை மிச்சம் அதுல்ல எனக்கு அந்த இடத்துலப் கிடைக்குலம் மல்டிபிள் பிரான்சஸ் வைக்கும்போதுஅதுக்கான இதுபார்த்துகளாம் ஃப்ரோ ஷட்டி ஷ்டேக்டிங்ஸஜீல எண்ணபண்ணணுமோ அத மட்டும் பாக்கணும் அது நெக்ஸ்ட் பர்பஸ் நம்ம இன்னொரு பராஃபிட் நம்ம இது பண்ண போறோம்னா அதுக்கான இடத்து நம்மள வ ஒரு ஆ எடு பண்ணிட்டுக்க மெயின் பிரான்சஸ்ல நாம இருப்போம் ஓகேங்களா
ஓ பெரிய பிரசஸ்ல வந்துட்டு நீங்க வந்து இருந்துட்டு மிச்சதுல வந்து நம்பிக்கையான ஆள் கொஞ்சம் போணும்
உம் இப்ப ஏன் கூட இந்த என பசங்க வேலைஞ்ச எங்க மேஜர் சார் இருப்பாங்கல அது ஒரு நல்ல மேனேஜரா பார்த்த அங்க ஹையர் பண்ணிவோம் அந்த இடத்துல நீ அந்த பிரான்ச பார்த்து போனா இங்க பார்த்துக்கிறேன் எதந்த டேரேட்டா எவரிடே அக்கௌண்ட் சென்ட் பண்ற மாரி
ஆஹம்
வீக்லி வந்து வீக் வீக்லி ஒரு அக்கோன்ஸ் இல்ல மான்த்லி எண்டு அக்கௌன்ஸ் அந்த மாரி தான் மேய்டன் பண்ணணும்இல்ல டேய்லி நளுக்கு ஸிய ஆயிரும்ல்லாம்
ஆமா ஆமா அதே மாரி ஏரியா எப்படி சூஸ் பண்ணுவீங்க இந்த இடம் வந்துட்டு
மோஸ்ட்லி பி கேரியர்ன் சூஸ் பண்ண மோஸலி ஐ டி பீல்டு அந்த மாதிரி ஷாப்ஸ் பக்கத்துல இருக்குங்குளே
ஓ அந்த அங்க வந்துட்டு ஈவினிங் முடிச்சுட்டு வெளில வரும்போது எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இல்ல டீ குடிக்கிறது அப்படி வந்தாங்கன்னா கடையில வந்து சாப்பிடுவே
இந்த ஷாப்பிங் மால்ஸ் இந்தஎல்லாம் இருக்குல்ல அதுக்கு பத்த கேம்ஸ் சேன்டரெஸ்ட் பக்கத்துல அந்த மாரிஷாப்மேஸ் ஓபன் பண்ணும் நம்மா டேரேட்டா எடுத்துட்டு போய் வேற எங்கேயும் ஓபன் பண்ணம்னா அ அவ்வளவு ஓடாது ஒண்ண அந்த இடம் ஆல்ரெடி ஒரு ஸ்பீக்ல ஒரு கிரவுடு இருக்கிற இடமா இருக்கணும் முன்னாடியே
ஆனால் அந்த மாரி ஏரியாவில் வந்துட்டு ரெண்டுட் அதிகமாக இருக்குமே ஃப்ரோ அது என்ன அது என்ன பண்றது அதிலலேட் இப்போ நம்ம இனிஷியலா காசு வந்துட்டு கொஞ்சம் தாவல்ல
ப் அவங்க பரவல்ல ஃப்ரோ அதா சொல்றே மினிமம் நம்ப ஒரு ஷாப் ஆரம்பிக்க ஒரு பைவ் லக்ஸ் தேவப்படுதுனா மினிமம் ஒரு டென் லேக்ஸ்சாசி நம்ம கையில வச்சிருக்கணு
ஆமா அதா அது எப்டி கொண்டு வர்றதுனு கேக்ரே லோன் போ ட்டு அந்த மாரி பண்ணலன்றி
நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய லேண்ஸ் அந்த மாரி பராஃபிட்ஸ் எல்லா இருக்குல்ல இப்ப நானே இங்க ஒரு மேஜ இருக்கு இப்ப நானே கூட போய் பேங்க்ல லோன் கேட்ட எனக்கு அன் இப்ப வரிலி பாத்தீனா டூ இயர்ஸ் அச்சி இந்த வேலைக் ஜாயின் பண்ணி ஓகேங்களா எனக்கு இப்போர்லி நா ஃபை லேக் சொல்லி நா எலிபுஜல் எலிஜிபுல் பேங்கல லோன் வாங்கற த்துக்கு ஓகேங்களா இப்பனா ஆமா இப்ப நா என்னோட ஃபிராபிட் வந்து சேல்ரி அக்கோன் தா ஓகேங்களா நா என்து சேல்ரி அக்கோன்றுதா அத கொண்ட வச்சி நா போய் பேங்ல போய்டு எனக்கு இன்னம் பைனல் ஃபைலாக்ஸ் வர்லியு நா கிளைம் பண்லா இந் இங்க லோன் வேணு அ குடுங்க சொல்ட்டு ஹோட்டலுக்கே அங்கேட் நா வாங்கிலா மந்த்லி மந்த்லி அதுக்கான இது மன்னுப் பே பண்ற மாரி இருக்கு அசட்டோட சேத்தி ஒரு சின்ன அமோன் மாரி
ஆம் இப்போ வந்துட்டு நீங்க வந் வந்து இந்த மாரி காஃபி ஷாப் மட்டுந்தா வெப்பீங்களா இல்ல வேற ஏதாச்சி அய் டியா இருக்கா இத தவற அ இல்ல காஃபி ஷாப் தவற வேர ஏதாச்சி வெப் வெக்ரமாரினா அது என்ன சொல்வீங்க
காஃபி ஷாப்ப தவர வேற எதனா வெக்கனுமா பாத்தீங்கன்னா உம் வேறந்த ஐடியல்ல புரோ இப்போதிக்கு நா மோஸ்லி காஃபி ஷாப்தா ப்ரோ காப்ஃபே ஆமா அதுக்கப் அப்ற நம்ம பிஸ்னஸ் இங்கிரீஸ் ஆவும் போது நெக்ஸ்ட் நம் என்ன பிளான் பண்ண முடிமோ அத பாத்துகலா எனு டைம் ப்ரோ நா மோஸ்லி இப்ப எல்லா எடதுலயு மோஸ்லி காஃபி ஷாப் தா அதிகமா ஓப்பன் பண்றாங்க
ஆமா அங்கதா வந்துட்டு கூட்ட கூட்டமா வராங்க ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு காஃபி ஷாப் இருக்கு ரெண்டுமே
அத மோஸ்ட்லி நாம் நாம்ளே கூட பாத்தீங்னா ப்ரோ நம்ளாலே காஃபி இல்லாம இருக்க முடியாதுல மோஸ்ட்லி இப்ப நானே டூர்ஸ் வீக்ளீ டூர்ஸ்ல த்ரீ வயசு ஃபோர் வயசு ஆச்சினா அப்டியே காஃபி டீ குடிப்ப நானு அஃபய்ட் பண்ணியிருக்கே பட் டு இருந்தாலு நானே மிஞ்சு போன குடிப்போம் ஃப்ரோ ஓகேங்களா மோஸ்லி நாம்பளே ஃப்ரெண்ட்ஸட கேங்கே வெளிய போறோ அந்த டைம் போனீங்கன்னா ஒரு பத்து பேர் நம்ம ஒரு காபி ரேட்டு ஒரு டுவண்ட்டின்னு வச்சா கூட அஞ்சு பேர் குடிச்சா கூட ஹண்டர்ருபீஸ் ஆகிச்சுங்களா
ஆமா ஆமா
அந்த மாரி தாம் ஃப்ரோ எல்லாம்
எவரோ சொன்னது அப்பரமா ஆண்டி சரியா
உம் உம் ஓகே ஓகே